தோழி நா பேச தெரிவா கேக்குதுங்களா சேரி தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்துட்டு இப்போ உள்ளூர்ல வசிக்கிறவங்க இப்ப தமிழ்நாடு அந்த மாரி தமிழ்நாட்டுல வந்து வசிக்கிறவங்க இன்னொரு ஊருக்கு போறதா இருந்தா ஒரு நாலஞ்சு மொழிகள் வந்து கத்து வச்சு க்றாங்க அப்பாற்பட்டு ஆங்கிலத்த தவிர வந்து ஒரு ஹிந்தி ஆகட்டு மராத்தி ஆகட்டு அந்த மாரி நெறைய மொழிகள் வந்து கத்து வச்சுக்கிறாங்க ஒரு சேஃப்டிக்காக அவுங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பயண மேற்கொள்றவங்களா இருப்பாங்க நானே வந்துட்டு இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா போயிருந்தே சென்று வார அப்ப வந்து பாத் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இந்த சோள வந்து விக்கிறவங்க சோளம் வந்து வேக வச்சு அந்த மாரி நெறைய கடைகள் வந்து விட்டு இருப்பாங்க ரோட் இப்ப ஒருத்துல அப்ப வந்து அந்த டூரிஸ்ட் எடம்ங்கறனால நல்ல நெறைய நட வட மாநில மக்கள் எல்லாமே வருவாங்க வருவாங்க போவாங்க அந்த மாரி இருக்கு அப்ப அந்த சோளம் விக்கிறவங்க வந்து அவுங்ககிட்ட அவுங்க வந்து ஹிந்தில கேக்குறாங்க இந்த மாரி நாங்க இங்க போறதுக்கு செகண்ட் கேட் எங்க இருக்கு அப்டின்னு கேக்குறாங்க அந்த வட மாநில இருக்கிட்டயு அந்த சாதாரண சோள விக்கிறவங்க வந்து ஹிந்தியில வந்து பதில் சொல்றாங்க அந்த மாரி எல்லாரு ஒவ்வொரு மொழியும் வந்து கத்து வச்சுக்கிறாங்க இல்லிங்கா அந்த மாதிரி அது வந்து ஒரு நல்ல விஷ்யமா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி இப்போ நெறைய பேர் ஆனா வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது இல்ல நாங்க வெறு ஆங்கில மட்டு தெரிஞ்சிருக்கு ஆங்கில தெரிஞ்சாலே போது அதுதானே இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எங்க போனாலு நா வாழ்ந்துக்குவே அப்டிங்கிற மாரி சொல்றாங்க இத பத்தி என்ன நெனைக்கிறிங்க தோழி
கண்டிப்பா நம்ம இருக்குற ஒரு நாட்டுல வந்துட்டு நெறைய மொழிகள் இருக்கு அது வந்து ஒரு நல்ல விஷ்யதா நெனைக்கிறே கண்டிப்பா நம்ம இருக்கிற எடத்துல இருந்து நம்ம வந்து இப்போ ஒரு படிக்கிறோ அப்டின்னா வந்து ஒரே எடத்துல இருந்துட்டு இருக்க போறதுல ஒரு படிப்பு முடிச்ச உடனே நெறைய எந்த எடத்துல வேணாலு வேல கெடைக்கு இப்போ ஒரு கவ்மெண்ட் ட்டு வெலையா இருந்தாலு செரி எந்த ஒரு வேலையா இருந்தாலு ஒரு பிரைவேட் வேலையா இருந்தாலு செரி எந்த ஒரு இதுக்குமே வந்துட்டு இங்கிலீஷ்ன்றது கண்டிப்பா ஒரு பேசிக்கான விஷயமு அது வந்துட்டு எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கணு பிளஸ் இன்னொரு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷய இருந்தா நா நெனைக்கிறே ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நம்ம சவுத் இண்டியால இருக்கு வேற ஒரு நார்த் இண்டியாக்கு போறோம்னாவே அங்க போனீங்கன்னா ஒரு ஹிந்தின்ற ஒரு லாங்குவேஜ் வச்சுட்டே நீங்க அங்க இருக்குற எந்த ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே நீங்க வந்து டிராவல் பண்ணலா ஒரு வேல செய்யலா அந்த ஒரு அந்த ஒரு லாங்குவேஜ வச்சுக்கிட்டே நீங்க வந்துட்டு நல்லாவே சமாளிச்சிடலாமா அப்படின்னு சொல்லலா ஏன்னா வந்துட்டு அங்க ஹிந்தி இங்கிலீஷ் வந்து பேசுவாங்களா இல்லையானே நமக்கு தெரியாது ஆனா ஹிந்தின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா சமாளிச்சிடலா அப்படின்ற ஒரு அ சூழ்நில தா அங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆ அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணு நம்மளோட அ தாய்மொழியு கத்துக்கணு பிளஸ் இன்னொரு லாங்குவேஜு கத்துக்கணும்ன்றது ரொம்ப முக்கிய நம்மளால எழுத படிக்க தெரியுதோ இல்ல அட்லீஸ்ட் நம்மால ஒரு சமாளிக்கிற அளவுக்கு நம்ம பேசறதுக்காக கத்துக்கணு ப்ளஸ் நீங்க பேசறதுக்குக் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு பாத்து படிக்கிறதுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிரு அந்த மாதிரி இருக்கும் போது வந்துட்டு ஒரு சின்ன குழந்தையா இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நீங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு இத்தன லாங்குவேஜ நம்ம சொல்லிக் குடுத்தாலுமே அதது வந்துட்டு அந்த ஏஜ்ல வந்துட்டு ஈஸியா பழகிக்கு அப்படின்னு சொ அந்த மாரி இருக்கும் போதே நம்ம ஒரு சின்ன ஒரு குழந்தையா இருக்கும் போதே அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆ எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்குன்னு ஆரம்பிப் வந்துட்டு நம்ம அந்த லாங்வேஜ்தா வந்துட்டு அவங்களுக்கு பழகி குடுத்துட்டோம்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு நனைப்பே ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு காலத்துல வந்துட்டு படிச்சு வந்திருப்போ அப்ப வந்துட்டு நம்மளு வ இங்கிலீஷு படிச்சிருப்போ நம்ம தாய்மொழியு படிச்சிருப்போ பிளஸ் இன்னொரு லாங்குவேஜு கண்டிப்பா படிச்சிருப்போ ஏன்னா கம்பல்சரி படிச்சுதா ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு பட் நம்ம படிச்சு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வரும் போது வந்துட்டு நம்ம பேசி பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கடச்சிருக்காதா அப்படி இருக்கும் போது வந்துட்டு நம்ம பேசாமே வந்து அந்த ஒரு மொழிய வந்துட்டு மறந்தே போயிருப்போ நம்மளால வந்துட்டு அத கண்டினியுவு பண்ண பண்ணி இருக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நம்ம வந்துட்டு நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த லாங்வேஜ் வந்துட்டு நீ ஒரு டச்சல இருந்துருக்கணுமே அப்படியா பேசி அத பழகிக்கிட்டே இருக்கணு அப்படின்ற ஒரு இத வந்துட் ட்டு நம்ம கத்துகுடுக் இருந்துககட்டே இருக்கணு அப்டின்னுா கேட்டே எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்வேஜ் கத்துக்கறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தா நனைக்கே அத வந்து வேன்டானு சொல்லிட்டு அவாய்ட் பண்றது வந்து ஒரு தப்பான ஒரு இதுதா போகு அப்பதா நா நனக்கே என்னோட பய நாங்க இருக்கிற எடத்தலயே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற ஒரு சிட்டில வந்துட்டு எல்லா விதமான ஆட்களு இருப்பாங்க என்னோட தாய்மொழியிலு இருக்காங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க ஒரு நார்தல இருந்து ஆளுங்க விருக்காங்க எல்லா விதமான ஆள்களு இரு பாங்க அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு செக்யூரிட்டி கிட்ட போய் போயிட்டு ஒரு பார்சல் வந்துருச்சா அப்படின்னு கேக்கும் போது அவர் ஹிந்தில மட்டுந்தா பேசுவாரு அவர் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட வந்துட்டு பேசணும்னு கூட பண்ண அப்படி இரு ஒரு எனக்கு கஷ்டமா இருக்கு நம்ம சின்ன வயசுல ஹிந்தி படிச்சிருக்கோ படிக்கிறதுக்கு தெரியு பட் நம்மளால பேச முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து இன்னு கூட எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு என்னதா இது ஒரு என்ன ஒரு வார்த்தை கூட நம்மளால பேச முடியலையே எப்படி நம்ம சமாளிக்க போறோ அப்படின்ற மாரி பட் அந்த ஒரு தப்ப வந்துட்டு நம்ம பையனுக்கு நம்ம பண்ணிடக் கூடாதுன்னு அவன வந்துட்டு அந்த தாய்மொழியு கத்துக்கிட்டு எத்தன லாங்குவேஜ் உன்னால கத்துக்க முடியுமோ நீ கத்துக்கோ அது வந்துட்டு உனக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன் சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ஸ் கிட்டயு வந்துட்டு ஏன்னா கூட பழகுற பசங்கள் வந்துட்டு அந்த ஆ ஹிந்தியு பேசுறாங்க த ஆ எல்லா லாங்குவேஜுமே பேசுறாங்க தமிழ் கன்னடா வந்துட்டு இங்கிலீஷு எல்லா லாங்குவேஜும் பேசும்போது அவ வந்துட்டு ஈஸியா கத் த்துக்கறதுக்கு நறையா வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலா அதனால பேசவு முடியுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு பரவாயில்லயே இவ வந்துட்டு ஹிந்தி பேசலா நம்ம ஏதாவது நார்த் இந்தியாவோ எங்கேயாவது போனா கூட வந்து நம்மளால பேச முடியலானா கூட நம்மளோட பையன் வந்துட்டு பேசி அந்த ஒரு கடையில ஏதாவது பார்கைன் பண்றதோ ஒரு விலை பேசி வாங்கறதோ அந்த மாரி விஷயங்களுக்கு நல்லா பேச நமக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலா அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்து ஞ்சு கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அத க கண்டிப்பா அத வந்துட்டு ஆ பட்டக தெரிஞ்சுக்கணு அப்படின்றதுதா என்னோட எண்ணம் அப்டினு சொல்லலா அத கண்டிப்பாது வந்துட்டு உபயோகமாவு இருக்கு அப்டினு சொல்ல இதே நம்ம வந்து ஒரு ஃபாரின் கன்ட்ரி போறோ ஒரு டென்த் ஒரு ட்வெல்த் து காலேஜ் முடிக்குபோது வந்துட்டு நம்ம ஒரு ஃபாரினுக் போய் படிக்கலா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு சில பேருக்கு இருக்கு இல்லையா நம்ம கண்டிப்பா வன்ட்டு ஒருஃபாரின் நம்ம போய் படிக்கணு ஆ ஹையர் ஸ்டடீஸ் வந்து அங்க படிக்கணு அப்டின்னு அப்படி வந்துட்டு நம்ம ஒரு கண்ட்ரிய சூஸ் பண்றோ அந்த கண்ட்ரிலதா இப படிக்க போறோ அப்டின்னு சூஸ் அங்க வந்துட்டு என்ன நேட்டிவ் லாங்குவேஜ்ன்றத நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஆ பழகிய ஆகணு ஆ வந்துட்டு கத்துட்டே ஆகணு ஏன்னா நம்ம ஊர்லதா வந்துட்டு ஒரு இங்கிலீஷ வச்சே வந்துட்டு சமாளிச்சிர்லா ஆனா வந்துட்டு நீங்க ஒரு கண்ட்ரி வேற கண்ட்ரிக்கு போகும் போது என்னன்னா அங்க இருக்கிற நே டிவ் லேங்வேஜ கண்டிப்பா கத்துக்டே ஆகணும்ங்க ரஷ்ய எடுத்துக்டாலு சரி ஒரு சைனா சரி அவங்களோட லாங்வேஜ கண்டிப்பா கத்துக் க்டேஆகணு அப்படின்னு சொல்ட்டு நா நறைய வந்துட்டு இப்போ வீடியோஸ்லா வரது இலையா அவங்க வந்துட்டு சொல்லி நா கேள்விப்பட்டிருக்கே அந்த மாரி ரொம்ப முக்கியம் அப்டின்னு நனைக்கிறே அத வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பழகும் போது அது நமக்கும் பிரயோஜனமா இருக்கு நம்மளோட ஹையர் ஸ்டடிஸ்க்கு வந்துட்டு பிரயோஜனமா இருக்குனு சொல்ல வரே தோழி
கண்டிப்பா கண்டிப் பயனுள்ளதா இருந்தது ஆ நா வந்து கண்டிப்பா இப்படிதா ஒரு ஒரு மொழி மட்டு தெரிஞ்சு வச்சுக்காம பல்வேறு மான மொழி வந்து கத்து வச்சுக்கிட்டோ அப்படின்னா எங்க போனாலுமே நமக்கு இதா இருக்கு நீங்க சொன்ன மாதிர்தா எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபக வருது அ வந்து பாத்தீங்கனா நா சமீபத்துல வந்துட்டு ஒரு பயணம் போயிருந்தோ அந்த பயணத்துல வந்து பா்த்தீங்கன்னா இந்த கீ இருக்கு இல்லையா அந்த ரூமோட கீ வந்து குடுக்கறதுக்கு ஆ மேல வந்து ஒரு ஆ ஆ இந்த வட மாநல வந்து வந்தாரு நாங்க வந்துட்டு இவர் கிட்ட தா கீ குடுக்கனு போல அப்டின்னு சாவி உங்ககிட்ட குடுக்கனுமா அப்டின் சொல்லி நா தமிழ்ல கேட்டே ஆனா அவர் பாக்ரக்கு தமிழால் மாத்ரி தா இருந்தாரு கேட்டே கேட்டதுக்கு வந்துட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படினா தமிழ் வந்து தெரியாது அப்படின் சொல்லிட்டு நோ தமிழ் நோ தமிழ் அப்படின்னு சொல்லிச்சி அமாரா அப்போதா வந்துட்டு நமக்கு வந்து அப்போ என்னோட கணவருக்கு வந்து ஹிந்தியில பேசித் தெரியு எனக்கு வந்து ஹிந்தியில பேச தெர்ல எ கணவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கீழ எறங்கி போயிட்டாரு காருக்கு அப்புறோ நானு சரி எங்க போய் நம்ம கணவர கூப்பிட்றது சரி சாவிய நம்ம கீழயே கொடுத்துர்லா ரிசெப்ஷன்லயே அப்படின் சொல்லிட்னாங்க வந்து அந்த மாதிரி அ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பேசுறது புரியாது அ நம்ம அவங்ககிட்ட பேசி ஒரு பிரோஜ்னமு இல்ல இல்லைங்ளா
கண்டிப்பா ஆமா ஆஹ அதுதா நம்ம வந்துட்டு அப்பதா அந்த மாரி ஒரு சூழ்நிலையிலதா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல் வரு ஐயோ நம்மளு வந்துட்டு அந்த ஒரு லாங்குவேஜ கத்துட்ருந்திருக்கலாமே ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு வந்து நம்ம பிரயோஜனமா வந்துட்டு ஆ இருந்திருக்குமே அப்படின்றது வந்துட்டு அப்பதா நமக்கு ஃபீல் ஆகு அப்படின்னு சொல்றே ஏன்னா நா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கே ஐயோ நம்ம வந்துட்டு அந்த ஆ ஒரு ரெண்டு சென்டன்ஸ் கூட நம்ளால சரியா பேச முடியலையா அந்த ஒரு லாங்வேஜ அப்படின் சொல்லிட்டு நா யோசிச்சிருக்கே ஏன்னா என்ன விட ரொம்ப சின்ன குழந்தைங்களா வந்துட்டு ஹிந்தியில வந்துட்டு சரளமா பேசு அ எ கிட்ட வந்து பேசு இந்த மாதிரி அத பண்ணு இத பண்ணு சொல்லிட்டு பட் நமக்கு வந்துட்டு அதுக்கு எ இப்பிடிரு நமக்கு புரியு பட் இருந்தாலு அதுக்கு எப் ப்பிடி நம்ம வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்றது அப்பிடின்றது வந்து தெரியாம இருக்கு அப்ப வந்துட்டு நமக்கு கஷ்டமா இருக்கு எப்பிடின்னா அது அதுஸ் நம்மளு வந்துட்டு கத்துக்கணு அப்பிடின்ற ஒரு ஆர் ரொம்பரோ அந்த மாதிரி வந்துட்டு எப்பியமே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கு நம்மளோட எஃபட் போட்டு எந்த ஒரு நம்மளோட ஏஜ் வந்துட்டு முக்கியமே இல்ல அப்பிடின் சொ சொல்லுவாங்கல்யாரோ நீ எவ்ளோ வயதானாலு நம்ம ஒரு விஷியத்த கத்துக்ணுன் நெனச்சா நம்மோட இன்டரஸ்ட்தா வந்துட்டு நம்ம அந்த முழு முயற்சியோட பண்ணா கண்டிப்பா கத்துக்லாம் அது வந்துட்டு நம்ம இன் இதுக்கு மேல வந்துட்டு நம்ம கத்துக்கணுடற ஆர்வம் இருந்தா கண்டிப் இப்ப கத்துகற்த்துக்கு நெறைய வாய்ப்பு இருக்குத் தோழி
கண்டிப்பா தோழி சேரிங்க தோழி நமக்கு நம்ம இன்னொரு வாட்டி வந்து தொடர்புல இணைவோம் நெறைய வந்து நம்ப அப்பவு வந்து பேசுவோ தோழி இப்ப வந்து நீங்க ஏதாவது ஒரு மொழி வந்து அந்த மாரி கத்துக்கணும் அப்பிடின் சொல்லி முயற்சி செஞ்சி அது உண்டா ஒரு நீங்க வந்துட்டு ஒரு யூடியூப்ல பாத்து கத்துக்கிட்டலும் சரி இல்ல வந்து உங்க தோழிகள் கிட்ட யாராவது கிட்ட பேசும்போது அந்த மாரி கத்துக்கிட்டது உண்டா தோழி
கண்டிப்பா என்னோட நானு வந்துட்டு எப்பிமே இங்கிலீஷே வந்துட்டு இன்னே இம்ப்ரூவ் பண்ணனு நானு ரொம்ப ஆர்வமா இருப்பே ஏன்னா ஒரு சிலர்லா வந்துட்டு அந்த தயக்கமே இல்லாம ரொம்ப சரளமா ஒரு ஃப்ளூயன்சி அப்பிடின் சொல்லுவாங்களா ரொம்ப ஃபுளூயண்டா வந்து பேசுவாங்க எனக்கு அத பாக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கும் அந்த மாரி பேசணுன்ற ஒரு ஆசை வரு என்னோட பையனு அப்பிடி பேசனு அப்பிடின்னு ஒரு ஆசை வரும் அப்பிடி இருக்கு போது வந்துட்டு நானு வதுக்க அதுக்கு வந்து எனக்கு ஓரளவுக்கு பேச முடியும் என்னால எல்லாமே பண்ண முடியும் பட் இருந்தாலுமே அத நல்லா ஃப்ளூயண்டட்டா பேசணுனு இன்னமும் கூட ஏதாவது ஒரு அஃப் வச்சி கத்துக்கறது அந்த மாரி பண்ணிக்கிட்டேதா இருப்பே நானு அந்த மாதிரி வந்துட்டு நெறைய வீடியோஸ் கூட நா பாப்பே என்னோட பையனுக்கும் போட்டுக் காட்டுவே இவுங்க இந்த மாரி பேசுறாங் பாரு இவ்ளோ ஈஸியா வந்துட்டு நம்ம அந்த ஒரு லங்குவேஜ கத்துக்க முடியு நீ பேசி பேசிதா பழகுனாதா அது அந்த ஃப்ளூயன்சி வரு அப்பிடின் சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பே அந்த ஒரு லங்குவேஜ் நா இங்கிலிஷ் அப்பிடின் சொல்வே இன்னொன்னு வந்துட்டு பாத்திங்க ஹிந்தியு கூட சொல்லலா அது கொஞ்ச நாள் நா கத்துக்கிட்டதுதா பட் அப் அத அப்ரோ அப்பிடியே விட்டுடேன்னானு எனக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னெனா நா அத வந்துட்டு நாம பேசனு ஓ அது வந்துட்டு பே எந்த லங்குவேஜா இருந்தாலுமே நம்ம பேச பேசதா வந்துட்டு ஒரு அந்த ஃப்புளுயன்ஸி வரு அப்பிடின் சொல்வாங்க அந்தமாரி கண்டிப்பா வந்து டே எனக்கு அந்தல அந்த ஒரு ஹிந்திய வந்துட்டு எனக்கு பேசறதுக்கு பழகிக்கணு ரொம்ப ஆர்வம் இருக்கு நா அதுக்கு முயற்சி பண்ணிட்ருக்கே அப்பிடின் சொல்லலா தோழி
கண்டிப்பா தோழி அ நீங்க கத்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு நல்லா ஒரு உதவிகரமா இருக்கு சேரிங்களா தோழி சேரி இன்னொருவாட்டி வாய்ப்பு கெடைச்சானா நம பேசலா நன்றிங்க தோழி